ஹலோ ஹலோ வணக்கம் தோழி
வணக்கம் எப்டி இருக்கீங்க ஆ ஓகே ஃபைன் ம்
சாப்ட்டீங்ளா மதியோ என்ன சாப்ட்டீங்க என்னக்கு என்ன சமயல் பண்ணீங்க
இன்னிக்கு தக்காளி சமயல் செஞ்சே
தக்காளி சாதம் ஓகே
நெக்ஸ்ட்டு முட்ட
ஆ
அதுக்கப்பறோ மாம்பழம்
ம்
எல்லா செஞ்சு சாப்ட்டோம் ஆமா ம் ம் நீங்கென்ன சாப்ட்டீங்க
நா இன்னைக் எதுவு சமைக்கல சிஸ்டர் மார்னிங் தோச செஞ்சே
ம்
ஆ இன்னைக்கு வந்து பாத்திங்னா எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ரெண்டு ரெண்டு வீடுத் தல்நோனே ஒரு கோவில்ருக்குது அம்மன் கோவிலு
ஓகே
அந்த கோவில்ல இன்னைக்கு வந்து எதோ விசேசோ என்ன விசேசோன்னு எனக்கு தெரியல
ம்
ஆ கொஞ்ச எனக்கு இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அங்க ஒன்னு தெரியாது அதனால சும்மா போய் கால்ல நின்ன ஏதோ ஒரு பொக்ளிங்ல வச்சு எனதோ வச்சு தூக்கனாங்க என்ன தூக்கனாங்கு கூட தெர்ல கிரவுடுல
செரி
கொஞ்ச நேரோ நின்னுட்டு வந்துட்ட அதுக்கப்புறோ அங்க சாப்பாடு போட்டாங்க போய் சாப்ட்டுட்டு வந்துட்ட
ஓகே மதியான சாப்படு முடிஞ்சிது அப்பறோ நே ம்
சமைக்கிறதுன்னு தெரியல
ஆ இட்லி தோச அந்த மாரி தானே போவீங்க நைட்டு டிஃப்னெல்லா
ஆஹா நைட்டு மார்னிங் மட்டு தா நாங்க டிஃபன் செய்யறது நைட்ல வந்து பாத்தீங் ன்னா மேக்சிமோ அ சப்பாத்தி
ம் ரைஸு தா இது இது பாஸ்தா அதெல்லா செய்ய மாட்டீங்களா பாஸ் பாஸ்தாலி செஞ்சு சாப்ட மாடிங்களா நைட்ல ஆ அது என்னா யூடியூப் பாத்து கத்துக்க வேண்டியதுதா
ம் பாஸ்தா அந்த மாரி எது பண்ணதில்ல சோ நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்கே சரி இப்ப நா சாப்படுறதுக்கு எப்டியு நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் ஆயிடும் சரி கொஞ்சோ மெதுவா சமைக்கலாம் அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்க நீங்க என்ன செய்யலானு பிளான் பண்ணிருக்கீங்க
நைட்டு டின்னரு தா இது இட்லி மாவு வாங்கி வச்சிருக்க
ஓகே நீங்க வீட்ல செஞ்சிக்க மாட்டீங்களா மாவு
மாவு அவ்ளோவா யூஸ் ஆவாது ஜஸ்ட்டு ரெண்டு ரெண்டு தோச தா சாப்டுவாங்க அதுக்குன்னு வேஸ்ட்டா அரச்சி அது ஒரு வாரோ வரைக்கு வேஸ்ட்டா கடக்கு
கொஞ்சமா அரிசி போட்டு அரச்சுக்கலால்ல
இல்லையே அது இப்ப அது கூட ஜாஸ்தியாவுமே சாப்பட மாட்டாங்க ஜாஸ்தி எங்க வீட்டல பசங்களு இருக்கட்டு பெரியவங்ளுஇருக்ட்டு சாப்ட மாட்டாங்க
ஆ
ரெண்டு தோசைக்கு மேல சாப்ட மாட்டாங்க பசங்க ஒரு ஒரு தோச தா சாப்டுவாங்க
ஆ
அதனால மோஸ்ட்லி அரைக்கறது இல்ல வெளியதா வாங்கறது ம் ம் நீங்க எப்டி
நாம் நா கொ நாங்க ரெண்டு பேரு தா நா கொஞ் இங்கே மாவுல்லா கெடைக்காது சிஸ்டர்
ஆ எந்த ஊரு
ஆந்தரா
ஆந்தரா ஓகே ஓகே ம்
இங்க மாவுல்லா கெடைக்காது நம்ம ஊர் ஐட்டம்ஸ்ல்லா இங்க கெடைக்காது ஏதோ இங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்குங்களே ஹோட்டல் கடைக்கெல்லா போனம்னு வச்சிக்கே அப்ப இப்ப நைட்டு டின்னர்க்கு இப்ப ஏதாவது ஹோட்டல வாங்கி இப்ப நம்ம ஊர்ல வந்தது டின்னருக்கு ஏதாவது ஹோட்டல்ல வாங்கிக்கலா அப்டின்னா இட்லி கெடைக்கு தோச கெடைக்கு பரோட்டா கெடைக்கு அப்பற வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆ ரைஸ்சு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் அந்த மாரி ஐட்டம்ஸ்ல்லா கெடைக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொட்டி தா கெடைக்கு அதிகமா
ரொட்டி
ரொட்டி ரொட்டினா இல்ல சப்பாத்தி இல்ல ரொட்டினா சோள மாவு இருக்கு பாத்தீங்களா சோள இருக்குதுல்ல
ஆமா ஆமா
அந்த சோள நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சோள கம்பளா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோ கலிக்கிண்டுவோ இல்லாட்டி தோச மாரி சு செய்வோ
எஸ்சு ஆமா
நம்ம ஊர்ல ஆனா இந்த ஊர்ல என்னா செய்வாங்க தெரியுமா அத ரோட்
ம் ரொட்டி ஆட மாரி
அது எப்படின்னா அந்தப் மாவு இருக்கு பத்தீங்களா சப்பாத்தி மாவு மாரிதா பெசைவாங்க அதுல ஆயில் போட மாட்டாங்க சால்ட் போட மாட்டாங்க எதுவுமே போட மாட்டாங்க வெறு வெறு தண்ணி தண்ணிய ஊத்தி அந்தப் மாவு நல்லா கெட்டியா சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு வச்சிருவாங்க
ஆ
பெசஞ்சி வச்சிட்டு நல்லா கொஞ்ச பெரிய பெரிய உருண்டையா எடுப்பாங்க இப்ப நம்ம சப்பாத் ரொட்டிக்கு மாவு உருண்ட எடுத்து அத வச்சி தேப்பம் பாத்தீங்களா அந்த மாரி பெரிய உருண்டையா ஒண்ணு எடுத்துக்குவாங்க எடுத்து உருட்டி வச்சிட்டு அந்த சப்பா அந்த அந்த உருண்டைய வந்து பாத்தீங்ன்னா நம்ம சப்பாத்திக்கு வந்து கட்டையில தேப்பம்ல்ல ஆனா இவங்க கட்டையில தேய்க்க மாட்டாங்க கையில தா தட்டுவாங்க
ஆ
அந்த மாவ உருண்ட மாவா எடுத்து அந்த ட்ரை மாவுல வச்சி அத கே கீழ அந்த தப் சப்பாத்தி கட்டையிலையோ ஆ சப்பாத்தி கட்டையிலையோ இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு பெரிய கட்ட வச்சிருப்பாங்க அதுல வச்சி இப்படியே ட டப் டப் டப்னு தட்டி தட்டி தட்டியே அது ஒரு பெரிய சைஸ் கொண்ணாந்துருவாங்க
ஆ
சின்ன சைஸ்லா நம்ம ஊர்ல மாரி சின்னதாலா போட மாட்டாங்க சப்பாத்தி போடுற மாரில்லா பெரிய சைஸா இருக்கு ஒரு பெரிய பிளேட் சைஸ்க்கு இருக்கு அது
ஓகே
அந்த ரொட்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி சாப்ட்டாலே ஸ்டமக் ஃபுல் ஆயிடு நல்லா சாப்பறவங்களா இருந்தா ஒரு ஒன்ற ரொட்டி சாப்டுவாங்க
நல்ல சாப்பிறங்கள ஒன்ற தா சாப்பட முடியு ஆ
நார்மலா சாப்பறவங்க ஒரு ரொட்டி சாப்டுவாங்க அதுக்குமேல சாப்ட முடியாது அத
அப்ப நால்லா சாப்ட்டா பாதி கூட சாப்ட மாட்டேன்னு நெனைக்கிறே நா சாதாரண சப் பாத்தியே ஒன்னுக்கு மேலே சாப்ட மாட்டே
ஒங்க நீங்க சொ ன்னீங்கல தோசையே ரெண்டு தோச நம்ம வீட்ல சுடுற தோச எப்டி இருக்கு அந்த தோசையே ஒரு ரெண்டு சாப் பட்றாங்க அப்டின்னா அப்ப இந்த ச் இந்த ரொட்டில ஒரு அர ரொட்டி சாப்டுவாங்க இல்லாட்டி கால் ரொட்டி அவ்
ஒரு ரொட்டியே எ ஃபேம்லிக்கு போதுன் நெனைக்கிறே நாங்க நாலு பேர் சாப்ட்டுப்போ நெனைக்கிறே
அந்த ரொ அ எனக் அது புடிக்காது ஆனா அது தா அது அ சா சாப்படணும்பாங்க்கா அது ரொம்ப ஹெல்த்திம்பாங்க்கா அதுல ஒரு டேஸ்ட்டு இருக்காது எப்டின்னா அதுல உப்பு போட மாட்டாங்க ஆயில் ஊத்தி சப்பாத்தி பெச ய மாட்டாங்க அதே மாரி கையிலயே நல்லா தட்டிட்டு ஆ த தோச கல்ருக்கு பாத்தீங்ளா அந்த மாரி ரொட்டிக்கின்னு தனியா ஒரு கல் வெச்சிருப் பாங்க தோச கல்ல போட மாட்டாங்க மூணு கல் வெச்சிருப்பாங்க தோசைக்கு ஒரு கல்லு சப்பாத்திக்கு ஒரு கல்லு ஆ ரொட்டிக்கு ஒரு கல்லு ஏன்னா நம்மல்லா வந்து பாத்தீங்கன்னா தோச கல்லே சப்பாத்தி போடுவோ
ஆமா
வாஷ் பண்ணிக்குவோ ஆனா இவுங்க அந்த மார்லா செய்ய மாட்டாங்க தோசைக்கின்னு ஒரு தனியா ஒரு கல்லு சப்பாத்திக்கின் தனியா ஒரு கல்லு ஆ ரொட்டிக்கு தனியா ஒரு கல்லு
ம்
அந்த கல்லுல அந்த தோ சப்பாத்தி அந்த சாரி அந்த ரொட்டி தட்டி வெச்சிருக்காங்க பாத்தீங்ளா அத தட்டி அதுல போட்டுட்டு ஆ ஒரு சின்னதா ஒரு கிளாத் ஒன்னு எடுத்துக்குவாங்க
ஓகே
அந்த கிளாத்த எடுத்துட்டு தண்ணீல நெனச்சு அந்த தண்ணிய வ ச்சே அப்டியே மேல அப்டியே ஒத்தடோ குடுக்கற மாரியே தண்ணிய வச்சே குடுப்பாங்க
சேரி சேரிங்
தண்ணிய வச்சே குடுத்துட்டு கீழ அந்தது வெந்தொன்னே நம்ம திருப்பி போடுவோ பாத்தீங்களா சப்பாத்தி அதே மாரி இத ரொட்டிய திருப்பி போடுவாங்க
ம்
திருப்பி போட்டு அத ஓரமெல்லா சைடு்லா நல்லா வெந்துச்சுன்னா அத எடுத்து வச்சிருவாங்க
ஓகே
ஆனா அந்த ரொட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப செய்யறம்னா அத அப்ப சாப் படத்தா அது கொஞ்சோ நல்லாருக்கு டேஸ்ட்டா இருக்கற மாரி இருக்கு நேரோ ஆ க ஒரு மண் நேரோ ரெண்டு மண் நேரத்துக்கு மேல ஆக ஆக அந்த ரொட் வந்து பாத்தீங்கன்னா வரட்டி மாதிரி போக ஆரம்பிக்கு ஏன்னா அதுல ஒன்னுமே இருக்காதுல்ல வெறு தண்ணி மட்டுந்தான வச்சு செய்யறாங்க ஆனா அது ரொம்ப ஹெல்த்தி சோள வந் சோளமாவு இல்லையா அது ஒடம்புக்கு அது ரொம்ப ஹெல்த் தி சுகர் பிரஷர் எல்லாமே எதுவு வராது இதா நல்லாருக்குன் சொல்லுவாங்க இந்த ஊர்ல மேக் ஸிமம் ரொட்டி தா
ரொட்டி தா அதுக்கு சைட் டிஷ்ஷா என்ன சாப்டுவீங்க
சைட் டிஸ்ஸா வந்து பாத்தீங்ன்னா நம்ம இப்ப சப்பாத்திக்லா நம்ம குருமா செய்வோ பாத்தீங்ளா சப்பாத்திக்கு குருமா செய்வோ வேற எதாவ்து க்ரேவி இந்த மாரி எதா செய்வோ ஆனா இந்த ஊர்ல வந்து பாத் தீங்னா குருமா அதெல்லா சாப்பட மாட்டாங்க
ஆ
வெஜிடபிள்ருக்கு பாத்தீங்ளா அந்த வெஜிடபிள அத வச்சு தா எப்பிடி செய்வாங்கன்னா ஆ இப்ப ஒரு கத்திரிக்கா ஒரு கத்திரிக்கா வச்சிருக்கீங்ன் வச்சிக்கங்ளே அந்த கத்திரிக்காய கட் பண்ணி வெங்காயோ, தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்பறோ கத்திரிக்கா அத போட்டு அத மூடி வச்சிட் டு ஆயில்யே பாயில் பண்ணுவாங்க அந்த ஆவிலயே பாயில் ஆகு அதுக்கப் பறோ அது வெந்த ஒட்னையு மிளஹாத்தூள் போட்டு அத ஃப்ரை பண்ணி வ சுருவாங் இது இப்ப வந்து கொத்தவரங்கா கொத்த அதிகமா இ கொத்தவரங்கா சாப்டுவாங்க
ஓகே
கொத்தவரங்கா இருக்கு பாத்திங்களா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு் ஆ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அந்த பீஸ் என்ன செய்வாங்கன்னா வெங்காயோ தக்க எண்ண கடுகு போட்டுட்டு வெங்காயோ தக்காளி போட்டு நல்லா தாள்ச்சிட்டு அதுக்கப் ப்றோ இந்த கொத்தவரங்காயு போட்டு அப்டியே வந்து கொஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் கம்பல்சரி இந்தஊ அதிகமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க
வெல்லா சு
எல்லா டிஷ்ஷுகுமே இஞ்சிபூண்ட் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க
ம்
இப்ப நம்மலா வேண்ணா இப்ப நம்ம எதாவது நான்வெஜ் செய்யறோ எதாவது கிரேவி செய்றோ அப்டின்னா ஒரு அஞ்சு ருவா பாக்கெட் ஒண்ணு பத்து ருபா பாக்கெட் ஒண்ணு நம்ம வாங்கி வச்சுக்குவோ ஆனா இந்த ஊர பொறுத்த வரைக்கு இஞ்சிபூண்ட் பேஸ்ட்ல அவுங்களே பிரிப்பேர் பண்ணி வச்சிருவாங்க
சேரி சேரி
அர கிலோ காலு கிலோ இஞ்சினா கால் கிலோ பூண்டு
ம்
ஆ இத ரெண்டையு வந்து பாத்தீங்கன்னா பூண்ட நல்லா கொஞ்ச ஆயிள் தடவி வெயில்ல வச்டம்னா அந்த தோலு சீக்கிரமா உறிஞ்சி வந்துரு
ஆமா
அதுக்கப்றோ இஞ்சியே வந்து நல்லா தோல சீவிட்டு அத மிக்சில தண்ணி எதுமே ஊத்தாம இஞ்சியு பூண்டையு போட்டு இப்ப அதுக்கு வந்து சால்ட் கொஞ்ச நெறைய போடணு
சரி சரி
சால்ட்டு சும்மா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன்லா பொறக்கா ஒரு கையாது போடணு
ரொம்போ ஆ ரொம்ப ஜாஸ்தியா ஆவாது நம்ம டிஷ் சமைக்க போது அதுல அளவு எப்டி தெரியு அஹ்
ஆகாது ஆஹ் இப்ப வந்து இப்ப ஒரு சின்ன ஜார்ல வந்து ஒரு மிக்சி ஜார்ல வந்து ரெண்டு அரைக்கிறோ அப்டின்னா அதுல ஒரு அர அர கைக்கு உப்பு
சரி
மறுடி இன்னொர் ஜார் அரைக்கணும்னா அதுக்கு ஒரு அர கை உப்பு
ஆஹ்
நம்ம உப்பு போட்ற அளவுக்கு அது ஸ்பாயில் ஆகாது
கெட்டு போவாம நல்லா ரொம்ப நாள வரு ம்
அத அரச்சு ஒரு டப்பால கைப்படக்க கூடாது தண்ணி ஊத்தாம அரச்சு அப்டி ஒரு டப்பால வந்து ஸ்டோர் பண்ணி அது எப்டின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பாத்தரத்துல கொட்டி வச்சரணு
சரி
கொட்டி மிக்ஸ் பண்ணி வச்டம்னா அது அப்டியே வச்டம்னா அடுத் இப்ப நைட் செய்யறம்னா நாளைக்கு காலேல எடுத்து அத பாக்ஸ்ல போடணு அப்ப வந்து அந்த உப்பு இஞ் சி பூண்டு எல்லா மெல்ட் ஆயிடு சோ மெல்ட் ஆனோனி ஒரு நல்ல ஒரு கிண்டி கிண்டி ஒரு டப் பால போட்டு பாக்ஸ் பண்ணி வச்சர்ணு இதே வந்து நம்ம வெளியேறே ஃபிரிட்ஜ்ல வச்சம்னா ஆறு மாச வரிக்கு மேல ஆறு ஆறு மாசத்துக்கு மேலயே யூஸ் பண்லா அத
அ
வெளிய ஃபிரிட்ஜ்ல இல்லாம வெளிர நம்ம ஸ்டோர் பண்ணி வெக்கறோனா ஒரு மாச வரைக்கு கெட்டு போகாது
வெளிய ஸ்டோர் ஃரிட்ஜல வைக்காமயே ஒரு மாச வரைக்கு நல்லாத வரு
விட்டு போக ஏன்னா உப்போ இதுல ஜாஸ்தி இருக்குதுல்ல
ஆமா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா சிஸ்டர் இந்த மாரி
நா எப்பய செஞ்சு வச்சிருவே ஆமா கிட்டத்தட் நானக்கு ஒரு மூணு நாலு வருஷமா அதா செஞ்சுட்ருக்கே நா ஸ்டோர் பண்ணி வச்சிருவே நா பிரிட்ஜில வச்சருவே மேக்ஸிமம்
ஆ இப்ப நாங்கல்லா செஞ் ஜா ஒன் ஒன் வீக் கூட அதுக்கு ஆக மாட்டது அதுக்கு கலர் மாறிடு டேஸ்ட் மாறிடுது அந்த டேஸ்ட்டே போயிடுது
அப்படிலா போகாது சிஸ்டர் நம்ம ஓபன் பிளேஸ்ல வைக்க கூடாது
ஆ
ஓப்பனா வைக்க கூடாது இப்ப அதப் அத அத தண்ணி எதுவுமே ஊத்தாம அப்டியே புல்லா இப்ப கரண்டில அத கிண்டி விடுறது கூட மிக்ஸி ஜார்ல இருந்து இப்போ மேல வந்து இன்ஞ் இருக்கு கீழ வந்து நல்லா அரைச்சிருக்கு மேல அரைக்காம இருக்கு அப்ப அத கிண்ட போது கூட நமக்கு கைய யூஸ் பண்ணக்கூடாது ஒரு ஸ்பூன வச்சுதா நம்ம யூஸ் பண்ணணு ஸ்பூன வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்பற வந்து ஒரு பாத்தரத்துல போட்டு வச்சுடோம்னா அது பாத்தரத்துல நல்லா மெல்ட் ஆயிடுமா ஒரு ஒரு சின்ன கின்ன மாரி இல்லாடி ஒரு பேஷன் மாரி நெறைய வைக்கிறோம்னா ஒரு பேஷன் மாரியே இல்லாட்டி ஒரு சின்ன கிண்ணோ அந்த மாரி இதுல போட்டு வச்சுட்டு காலையில எந்திரிச்சு நல்லா அத மிக்ஸ் பண்ணிட்டு அத எடுத்து கை எதுவுமே கையே படக்கூடாது கரண்டிலே தா எல்லாம் பண்ணணு அத வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு காத்து போகாத மாரி நல்லா லாக் பண்ணி வச்சிரனு வெளியீற வச்சுட்டீங்கன்னா அது அப்படியே ஒன் மந்துக்கு இருக்கு
ஓகே ஒன் மந்த் வரைக்கு ஓகே ஓகே
ஸ்பூன ஒன்னு போட்டு வச்சுக்கங்க சின்னதா ஒரு ஸ்பூன போட்டு வச்சுங்கன்னா நீங்க யூஸ் பண்ணும் போது அந்த ஸ்பூன்லயே நம்ம எடுத்துட்டு அப்டியே மூடி வச்சிறலா
ஓகே ஓகே இப்போ நம்மலா அரைச்சா என்ன பண்ணோ தண்ணி ஊத்தி ஊத்தி கொஞ்ச அரைப்போ ஏன்னா ரொம்ப கெட்
அது அத அதை கே அதனாலதா உங்களுக்கு ஸ்பாயல் ஆறது கலர் சேஞ்ச் ஆறது
ஆமா ஆமா அதால கூட இருக்கலா உப்பு அவ்வளவோ போட மாட்டோ சும்மா கொஞ்ச உப்பு போடுவோ அவ்ளோதா ரொம்ப ஜாஸ்தில்லா போடமாட்டோ நீங்க சொல்ற மாரில்லா போட மாட்டோ சும்மா கொஞ்சோண்டு
இப்ப நீங்க இப்ப அறக்கை இப்ப இப்ப நம்ம ஒரு க இப்ப அந்த வெரல்ல வெரல் வந்துருக்கு பாத்தீங்களா அந்த வெரல் சைஸுக்கு கல்லூப்பு தா போடுவோ சோ கல்லூப்பு அத போட்டுட்டு அத அரைச் சு அரைக்கும் போது அந்த உப்பு அதுல சேந்துச்சினா இப்ப ஊருகா நம்ம போடுறம் பாத்தீங்களா அதுல வந்து ஆயிலு ஆ இது உப்பு மெளகா. இது எல்லாமே நல்லா ஓறப்பா இருக்கு எல்லாமே கொஞ்ச ஜாஸ்தி இருக்கு அப்ப அதனால தா நம்ம ஊறுகாய் வந்து பிரிட்ஜில வைக்க மாட்டோ வெளியிலதா வச்சிருப்போ
ஆமா ஆமா
அந்த ஊருக நீங்க எவ்ளோ நாளைக்கு ஸ்டோர் பண்ணிவைங்க அந்த ஊருகா அவ்வளோ சீக்கிர ஸ்பாய்ல் ஆகாது அதே மாரி ஆமா அந்த ஊருகா நம்ம செய்யறது இப்ப அ அதே நீங்க வந்து உப்பு போட்டுறதுனால அது உங்களுக்கு சீக்கிரமா ஸ்பாயில் ஆகாது
ஆமா ஆமா
கைப்படாம தண்ணி ஊத்தாம உப்பு கொஞ்ச அதிகமா போட்டு அரைச்சு வச்சுட்டு இப்ப நீங்க நீம்ம இதுல இதுல இருக்கறதுனால டேஸ்ட் நம்ம வந்து ஏதாவது டிஸ் செய்யும் போது உப்பு ஜாஸ்தி ஆயிரும்னு சொல்றீங்க இல்ல அப்ப இது போடும்போது உங்க ஒரு ஸ்பூனு தானே நீங்க போடுறீங்க
ஆமா
ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் போட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு